ஆ கேக்குது கேக்குது வணக்கம் ஆ நல்லா இருக்கே நீங்க சாப்டிகளா ஹலோ ஹலோ சாப்ட்டீகளா
கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது சாப்ட்டீகளா
ஆ இன்னு இல்லங்க இப்பதா
என்ன சாப்டிங்க
டீ குச்சிங்களா
ஏ கை வது ஆஹ் ஆமா ஆமா
உங்களு உங்க வாய்ஸ் தா இப்போ
சாப்பண்ணோ
ஆஹ் இன்னு சாப்பில்ல இதுக்கப்புற தா சாப்பிடணு
சேரிங்க
உம் செரி ஓகே ஓகே
உம்
அப்புறம் இப்போ ஒர் க் எங்கனா போனோம்மா
ஆஹ் இல்லப்பா வீட்லதா வேல செய்றோ வீட்லதா இரு க்கோங்க
உம் உம் அவ்ளோதா இப்ப நானு அங்கதா சாப்ட்டு திருப்பி தூங்க வேண்டிதா
உம் எ காலேஜ்
காலேஜ் முடிச்சிச்சி
உம் உம்
காலேஜ் முடிஞ்சிச்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னு ஐ வேல தேடினு தா இருக்க வேல தேடினே தா இருக் த கடைசி வெரைக்கு
உஹம் உம்
அது ஏதாச்சு ஒரு நல்ல ஒரு ஜாப் ஒன் போய்
ம்
தேடினேதா கெடைக்கும் நாம போய் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றோமே
உம் ரிஸ்க் எடுத்தானே எல்லாமே கெடைக்கு
இப்ப மாட்டேன்றமே ரிஸ்க்கு
உம்
இன்னனு பாக்கணு
உம் உம்
பாத்துட்டுதா
உம்
நீங்க என்ன சாப்புடல
நாங்க இப்பதா எழுந்ததே டீ குச்சோ லேட்டா வந்தன் இப்ப டீ வச்சி குடிச்சுட்டு இது மேல் தா செய்யணு உம் நா வீட்டுல இருக்கிறதுனால லேட்
எங்க வீட்ல நீங்க லேட்டா எழுந்திக்கிறிங்க எங்க வீட்டுல யாரும் லேட்டா எழுந்துக்க வுட மாட்றாங்கலே எழுப்பினே இருக்காங்க
உம் உம் ஆஹ் உம்
ஏந்துகடா ஏந்து கடா ண்ணு இருக்காங்க
எங்க வீட்டு்ல உம் ஆமா
நீங்க என்னாச்சி வேல எதா செய்வீங்க
உம் உம் ஆமா ஆமா
நான் ஒண்ணு பண்ணப்படுதுல
உம் ஏனானா ஒரு படம் பத்தி சொல்லிட்டேன்ங்களா ஷாட் ஃப்ளிமா
ஷாட் ஃப்ளிம் இப்ப புது மூவியா
இல்ல இல்ல அது ஒரு சின்ன காச்ச என்ன கொழந்த இது வந்து டிஃப்ரென்ட நல்லா இருக்கு அந்த படம் சொல்றே நா எப்பிடின்ட்டு அந்த அந்த படம் பேர் வந்து சதுர சதுரந்த ஆல் பட்டம் சதாரண அட்டனச்சி செஸ் விளையாறாங்கல்ல அதோட இது உம் ஆமா ஆமா அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா அம்மா இல்ல
ஆஹ்
அப்புற வந்து தாத்தா மட்டு தா தாத்தா வந்து ஆஹ் ஒரு காட்டு ல அவரு செஸ் பெரிய செஸ் பிளேயர் தாத்தா உம் ஆனா காட்டுல வச்சு அந்த பொண்ண வளக்கறாங்க
ஆஹ்
பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க கூட அந்த பொண்ணு கூட செஸ் விளையாடுவாங்க சின்ன வயசுலந்து செஸ் விளாடுறங்க அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அது செஸ் விளயாடி விளயாடி டி ரொம்ப பல வெதுவாயிச்சு ஆஹ் ரொம்போ பிராக்டிஸ் ஆயிடுச்சு அவங்க தாத்தாவே ஆ அவங்க தாத்தாவே பெரிய செஸ் பிளேயரு அவங்களே ஜெயிக்க வரம்பிச்சிட்டா அவ ஜெய் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாலா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கோ அவளுக்கு வந்து காட்டுல வந்து சாப்பாட எல்லாம் கிடைக்காது சும்மா வந்து பழங்க மரத்துல என்ன கிடைக்குது வந்த மாதிரி அந்த மாதிரிதான் குடுக்குவாங்க அவளுக்கு அனா சாக்லேட் சாப்பிட்ணும் இதெல்லாம் சாப்பிட்ணும்னு ஆச
அந்த பாப்பாக்கு
பாப்பாக்கு
ம்ம்
அப்புறம் என்ன பண்றா அவ வந்து எனக்கு சொல்றாங்க நீ வெளியே போய் சென்னையில் போய் செஸ் பிளேயர் ஒருத்தர் இருக்றாங்க போய் விளயாடு உனக்கு அவங்க என்ன வேணுமோ வாங்கி தருவாங்க நெறைய சாப்பாடு தருவாங்க அப்பிடின்னு இவ்வளு அப்பிடியான்ட்டு போயிடுறா
ஆஹ்ஹ
அப்புறம் போயிட்டு அங்க போயிட்டு விளையாட இது ஒரு பெரிய பெரிய செஸ் பிளேயர் கிட்ட போய்டுறா அங்க போய் கேக்குறாங்க செஸ் நல்லா விளையாடுவேன் என்ன சேர்த்துக்கங்கறா அதுக்கு அவுங்க மேனேஜர் வந்துன்னு உனக்கெல்லாம் சின்ன பொண்ணு உனக்கும் என்ன தெரியும்எல்லாம் கிளம்பி போ அப்படின்னு முடிக்கிறாங்க
ஒகோ
பண்ற பசியோட இருக்கா ஆனா அங்க செஸ் வந்து வச்சுவாங்க காமனா அதை வந்து யார் விளையாடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க சேர்த்துக்கிறது
உம் உம்
அங்க பொண்ணு போய் அது ஜெயிச்சிடடுறா வச்சு அவ மட்டும் தனியா விளையாடி ஜெயிச்சுறான் அப்ப யாரோ செஸ் இது பண்ணிட்டுக்கிறாங்க நல்லா இது பண்ணி ஜெயி விட்டுக்கறாங்கன்ட்டு போய் எல்லா பாக்குறாங்க அந்த ஓனர் பக்கத்துல இருந்து எல்லாமே பாக்குறாங்க பார்த்தா இந்த பொண்ணு மயங்கி விழுந்துருறா பசியோட
உம்
அதுக்கப் அப்புறம் பசியோடு இருக்கும் போது அவள எழுப்பி அவளுக்கு சாப்பாடு குத்துட்டு ஏமா யாரு நீ என்னு கேக்குறாங்க
ஆஹ்
அதுக்கப்புறம் இவங்க ஆப்போசிட் பார்ட்டி வந்து இந்த மாதிரி செஸ் பிளேயர் வந்து இங்க ஜெயிச்ச வர வச்சு ஜெயிச்சிக்கிறாங்க அப்ப எங்க கூட விளையாடுங்கட்டு ஆப்போசிட் பார்ட்டி வறாங்க ஆப்போசிட் வந்து ரவுடி கேங் அவுங்க இவங்க நல்லவங்க அவங்க வந்து ஆப்போசிட்ல வரவங்க ரவுடி கேங் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்க இந்த மாரி வந்து ந்து செஸ் எங்க ஆளுங்கூட விளையாட சொல்லு யார் ஜெயிக்கிறாங்க நாங்க பாக்கறோம் ஆனா அவங்க வ வந்து ஜெயிச்சாங்னா கையை வெட்டு வெட்டிடுவாங்க யாருஅந்த ரவுடி கேங் செஸ் விளையா ங்க கை வெரல வெட்டிடுவாங்க
ஆஹ்
அதனால இவங்க ஆளுங்கள ஒரு த்தர அனுப்புவாங்க அவங்க ஆளுங்க இருக்காங்க ரெண்டு பேரு விளையாடுறாங்க ஆனா தோத்துறாங்க அவங்க ஆளுங்க யாரு நல்லவரோட ஆளுங்க இந்த பொண்ணு இருக்கு காள அந் ஆளுங்க ஆஹ் அப்புறம் இன்னொத்ரு போறாங்க அவங்களுக்கு காப்பத்துறாங்க
ஆஹ்
எங்கட்ட யாரும் ஜெயி முல்ல அப்ப இங்க யாருமேஜெய்க்கத்து ஆஹ் அதனால அம்பது லட்ச த்தஎடுத்து வைங்கன்ற அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா வேணா குடுக்காதிங்க நா ஜெய்ச்சி காட்டேறன் அதுக்கு நீ சின்ன பொண்ணு உனக்கு போய் என்ன தெரியும் அப்படின்னு சிரிக்கிறாங்க எல்லாம் இல்ல நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு அப்புறம் அந்த ஓனர் இருந்தன்ன நல்ல ஒரு ஓனர்ருனுசரி அந்த பொண்ணு தான் அவங்களுக்கு திறமை இருக்குது ஜெயிச்சு காட்டுன்றால சரி அப்ப அவள வுடுங்கன்றாங்க அப்புறம் அந்த பொண்ணும் அந்த ரவுடி கேங்க ஐ இருக்கிறவங்க ஜெயி ஒவ்வொத்தரா வராங்க எல்லா தோத்து போறாங்க இவ கிட்ட இந்த பொண்ணுகிட்ட அந்த ரவுடி கேங் வந்து அவ தான் ஜெயிச்சா கையை வெட்டிடுவான்ல்ல அதுக்கு வெல்ல வே இடத்துக்கு வறோம் அதுக்கு வந்து ஒனர் வந்து நல்லவருன்னு நீ எதுக்கு வெட்டுற அவ அவ ஜெயிச்சுதான் திறமை காட்டுறா எதுக்கு வெட்டுற அப்படின்றாங்க
உம்
அவ சொல்றா சரி அந்த பொண்ணு என் கூட விளையாட சொல்லு நானே உக்காந்து விளையாடுறேன் அப்படின்றா அவனே தோத்து வச்சிருவான் அதுக்கு யாரோ ஆம்
ஓஓ
அந்த ரவுடி கேங்குள இருக்கிறவங்களு தோத்துருவாங்க
ஆஹ்
அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுட்டு அவள் ஜெயிச்சிடறா
எல்லாத்தையும் தோக்க வச்சு இவங்க ஜெயிச்சுறாங்க உஹம் உஹம்
அதுக்கப்புறம் வந்து இவளுக்கு அந்த ஐம்பது லட்சம் தராங்க இவ இந்த பொண்ணுக்கு அதுக்கு ரவுடி கேங்க்ல இருக்கிறவ ஐம்பது லட்சம் எப் எப்டி இவளுக்கு போனோ ஒரு சின்ன பொண்ணுக்கு என்ன வயசு அது வெச்சி என்ன பன்ன போற போறவோ அப்படின்ட்டு சண்டைபிடிக்கிறாங்க அதுக்கு அது ஓனர்ட்ட நின்னு இந்தமா உனக்கு ஐம்பதுலட்சம் நீ ஜெயிச்சிருக்கான்னு குடுக்குறாங்க இப்ப அந்த ஓனரு அதுக்கு அவ சொல்றான் எனக்கு இதெல்லாம் காசு எல்லாம் வேணாம் எனக்கு ஒரு மூணு சாக்லேட் கொடுங்க போதும் அப்படின்ற
ஆஹ் ஆஹ் ஆஹ்
உம் அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து காஸ்சுல எதிர் பாக்கல அவ திறம இருக்கு ஜெயிக்கிறா ஆஹ் காசு முக்கி இல்ல எனக்கு முன் சாக்லேட் இருந்த போதும் அப்படின்ற அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சு தெரிஞ்சுக்கு நீங்க அந்த பொண்ணு எவ்வளவு இதுவும் விளையாடுறான்னு தெரிஞ்சுக்குது
ஓ அந்த பாப்பா வந்து சாக் இந்த பஸ் நல்லா இருந்து அவங்க வந்து பழங்க எல்லாம் சாப்பிட்டு அவங்க ச சாப்டாம
ஆமா ஆமா ஆமா அவ அவுங்க வந்து சாப்பாடு
காட்டுல வந்து என்னன்னா கெடைக்கு சும்மாத மிருகுங்க அந்த மாரிதா கெடைக்கு அந்த மாரி கெடைக்கத்தே சுட் டு தருவாங்க அவ்ளோதா அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு மிஞ்சி என்ன வயசுருக்கு ஒரு அஞ்சி வயசு இருக்கு
அஞ்சி வயசுலே அந்த பாப்பா
மோ சின்ன வயசுல இருந்தே அது இது பண்றல்ல சின்ன வயசுல இருந்தே அது விளையாடி இது பண்றால
ஆஹ்ஹ
அஞ்சி வயசு இருக்கு
ஓ
உம் அப்போ எவ்ளோ திறம்ம அவ்ளோ திறம வெளிக்காட்டிக்கிறா பாத்தீங்களா உம்ம் இந்த மாரி சின்ன சின்ன பிலிம் எல்லா நல்லா இருக்கு பாக்கத்துக்கு
ஆமா
து அதெல்லாங்குது இல்ல அதுலெல்லா போடுவாங்க குயிக்ஸ் ஸ்டோரி அந்த மாரி ஆப் இருக்கு அதுல டவுன்லோட் பண்ண இந்த மாரி ம் அந்த மாரி குட்டி குட்டி ஸ்டோரி எல்லா
இது மூவியா இல்ல இது சின்ன ஸ்டோரி மாரியா இதா உ
அம்மா அம்மா
ஓஹ ஓ
இம்மாரி வரு இதுல நா ஒ ஒ இந்த ஒரு எபிசோட் பாத்த அவ்ளதா சீரியல்ஸ
எபிசோடே உ
இன்னும் நிறைய இருக்கும் போது அதனந்த ஆப் டவுன்லோட் பண்ணல பேஸ்புக்ல மட்டும் கொஞ்ச பார்த்தேன் பேஸ்புக்ல வர்றது கொஞ்ச பாய
ஆஹ் உம் ஹஹ நம்பளும் ஏதாச்சு ஏதாச்சு பார்க்கறது
ஆம்மா ஆம்மா
இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தா போதும் ஓ ஒரு மூவி பார்க்றேன் தூக்க தான் வர்து மூவி பாத்தாலே
ம்ம்
ஒரு இன்டரெஸ்ட்டும் இல்ல ஒன்னுமே இல்லநேத்து டுவண்ட்டி நைன் பார்த்தேன்னா அது கொஞ்சம் பார்த்தினே இல்ல அது எங்க லவ் சினாவா இருக்கு அப்படியே தான் இருக்கு
படமும் நல்லயிருக்கும் டுவண்டி நையனும் நல்லாயிருக்கும்
போயிடு அப்புறம் அந்த பொண்ணு எல்லாரு மே சொல்லுமா நான்இவனே லவ் பண்றேன் அபிடினு அதுரி பார்த்தேன் அதேறிமே மிச் சுலோவா போற மாதிரியே இருக்கு
உம்
கொஞ்சம் ஸ்பீடாவ போலே ரொம்ப ஸ்லேவ சேரி ஓகே க டேங்க்யூ
ஹலோ இருங்க இருங்க இன்னும் ஒரு நிமிஷம் பேசுங்க அந்த இது முடியர வரையும்
புரியலங்க்கா
இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் அது
சேரி ஓகே
உம் அந்த மாரி குட்டி குட்டி சிம்மெல்லாம் இருக்கு நல்லருக்கும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு பார்க்கறதுக்கு இன்னொரு ஃபிலிமும் பாத்துக்கிறேன் அதுன் வந்து அடுத்து கால்ல உங்களுக்கு சொல்றேன் சின்ன பத ஷா்ஸ் ஸ்டோரி தான் டிஃப்ரெண்டா அதுவும் நல்லா இருக்கும் அந்த மாரி எல்லாம் அது அது சொல்றது அது ஒரு பத்து நிமிஷம்ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுநிமிஷம் ஆகும் அலால்அ அடுத்தக்கல்லஆமா சின்ன சின்ன இதுதான் நல்லா இத டவுன்லோடு பண்ணின்னா பாக்கல பேஸ்புக்ல வர்றது அப்டியே பாத்த அதுதா
ஆஹ் நீங்க புல்லாமே குட்டி குட்டி ஸ்டோரி பாக்க வப்பீங்களா
ஆமா ஆமா நெறய பாத்தன் இப்பயேல்லாம்மரந்துட்டு இருக்கு இப்ப பாத்தது
ஆஹ் ஆஹ்
ஆனா இந்த மாரி குய்க் ஆப்ல எலாம் போட் அப்ரம்வந்து ஸ்டோரியல்லா நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டா போய் பாக்கறக்கு இன்ட்ரெஸ்ட்டா நல்லா இருக்கும் ஆனா
அப்டியாஹ
கட் கட் பண்ண சொல்லதான நெனக்கிறேன்
ம்
குளோஸ் சம்திங்குது ராங்
ஆஹ் சேரிங்க உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப நன்றி அடுத்த கால் சந்திப்போம் உம் உம்